ஹலோ வணக்கம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
க்க தோழி சாய குடுச்சாச்சா
இல்ல தோழி இல்ல இப்பதா தோழி சமையல் முடிஞ்சு சாப்பிட்டே நீங்க சாய குடிச்சாச்சா
ஆமா தோழி குடிச்சாச்சு
ம் ஓகே தோழி வே என்ன சாப்பிட்டீங்க
ம் சொன்னம்ல தோழி
என்ன சாப்பிட்டீங்க தோழி எனக்கு கேக்கல தோழி
தயிரு சாப்பிட்டேன்னு சொன்னேம்ல தோழி
எப்ப தோழி சொன்னீங்க
அப்ற
அப்புற சொன்னீங்களா தோழி எனக்கு நாபக இல்ல தோழி
ஆமா தோழி
ஓகே ஓகே தோழி சாய போட்டாச்சா தோழி
ஆமா தோழி நாதா போட்டே
ஓகே உங்களுக்கு ரெண்டு பேரா தோழி
ஏன் தோழி இப்டி கேக்கீங்க
இல்ல கேக்குற தோழி இப்ப தா ஃப்ஸ்ட் டைம் உங்க நேம பாக்குறே அதா ரெண்டு நேம் இருக்கு அதா உங்க நேம்மானு கேக்குறே
ஆமா தோழி அதா என்னோட ஃபுல் நேம்
ஓகே ஓகே எனக்கு உங்களுடைய செகண்ட் நேம் வருந் தோழி
அப்டியா தோழி கால்ல காட்டுது தோழி
ஆ ஓகே தோழி அதா கேட்டே தோழி நா டக்குனு வேறு ஏதாச்சு இருக்குமோ அப்டின்னு
ம் பரவாயில்ல தோழி உங்களுக்கு எனக்கு ரெண்டாவது நேம் ஒரே நேமு
ஆமா தோழி ஃபர்ஸ்ட் நேம்லேயுமே மூணு லெட்டர் வந்து மேட்ச் ஆகுது தோழி நமக்கு ந உங்க நேம் வந்து ஃபுல்லாவே என்ட இருக்கு தோழி ஃபர்ஸ்ட் நேமு
ஆமா தோழி லாஸ் உங்களுக்கு இன்ஷியல் வந்து எஸ்ஸு எனக்கு இன்ஷியல் வந்து ஏ தோழி
ஆமா தோழி ஆமா தோழி
ம்
செரி தோழி நீங்க சாயா எப்டி போடுவீங்க
சாய வந்து பால் ஊத்தி போடுவே தோழி
பண்ண முடியுமா
இந்தோ ஷேர் பண்றே மொதல்ல வந்து ஒரு காலிட்ரு பால் ஊத்திக்கணு தோழி ஊத்தீட்டு ஆ தேவையான அளவு தண்ணி ஊத்தணு தோழி தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அடுப்ப பத்தி அதுல அடுப்ல வக்கணு தோழி அதுக்கப்றோ இஞ்சி நெங்களுக் எப்பவுமே இஞ்சி சாய தா புடிக்கு தோழி நெறைய இஞ்சி போட்டு
ஓகே ஓகே தோழி
அதனால இஞ்சி பரண்டி இஞ்சி கூட ஏலக்காயு போட்டு நல்லா இடிக்கணு தோழி இடிச்ச பிறக்கு பால நல்லா கொதிக்க வக்கணு மொதல்ல கொதிக்க வச்சிட்டு பால் ஸ்மெல்லு போன பிறக்கு தேயல போடணு தோழி
ம் ஓகே
தேயல போட்டு இஞ்சியு போட்டு நல்லா கொதிக்க வக்கணு தோழி அப்பதா அந்த பாலோல ஸ்மெல்ல ல்லா கொஞ்சோ போவு தோழி
சேரி தோழி செரி செரி
கொதிக்க வச்சிட்டு கொஞ்ச நேரோ ஆஃப் பண்ட்டு கொஞ்ச ஒரு அஞ்சி நிம்ஷோ அப்டியே விட்றனு தோழி அப்ப தா அந்த இஞ்செல்லா இறங்கி இஞ்சி டீ அழகா இருக்கு தோழி அப்பறோ வந்து சீனி போட்டு இறுத்து குடிக்க வேண்டியதா
ஓகே ஓகே தோழி ஓகே தோழி மசாலா டீ தெரியுமா தோழி
மசாலா டீ இதுவரைக்கு நாங்க போட்டு குடிச்சது கெடையாது தோழி
ஓகே ஓகே தோழி ஆமா தோழி ஆமா
கொஞ்ச ரெசிபி ஷேர் பண்ணுங்க நானு ட்ரை பண்ணி பாக்கே
ஒரு நிம்ஷோ தோழி ஒரு நிம்ஷோ நா ரெசிபி வந்து யோஷ்சிட்ருக்கே தோழி
தோழி யோசிங்க
இது மொத வந்து ஒரு நிம்ஷோ தோழி மொத வந்து அடுப்ப வந்து பத்தி சட்டி வைக்கணு தோழி பால் சட்டி அதுல வந்து பால் பால் ஒரு கப் ஊத்துனிங்கன்னா அதே சேம் அளவுக்கு நாங்க தண்ணி ஊத்துவோ தோழி எப்பவுமே கட்டியாத குடிப்போ தோழி பால் அப்ப அதே போல தண்ணி வச்சிட்டு ஏலக்கா பட்ட க்ராம்பு கொஞ்சோண்டு நல்ல மெளகு அதுக்கப்பறோ இஞ்சி இவ்ளவு போட்டு சேத்து போட்டு தட்டுவோ தோழி சேத்து தட்டும்போதோடே ஆ வே அவ்ளோ சூப்பரா இருக்கு தோழி அத அப்டியே தூக்கி பால் கொதித்தது போட்டுட்டு கொஞ்சமா தேயல பொடியு போட்டு நல்லா கொதி வந்தது சீனி போட்டு இறக்கிருவோ தோழி மோஸ்ட்லி சீனி போட்றத விட நாங்க வந்து சக்கர தா யூஸ் பண்ணுவோ தோழி அதுக்கு
அப்டியா தோழி நல்லா இருக்குமா தோழி சக்
சூப்பரா இருக்கு தோழி இனிப்பு அதே இனிப் மசாலாவோடயு இருக்கு சூப்பரா இருக்கு மசாலா டீ தோழி ராணி டீ போல இருக்கு தோழி
அப்டியா தோழி
ஆமாங்க கண்டிப் இப்பாட்ல இருக்குறவ எங்க வீட்ல முக்காவாசி நாள் நா அதா தோழி போட்டு குடுப்பே எங்க வீட்ல உள்ளவங்கெல்லா விரும்பி குடிப்பாங்க தோழி
நீங்க தா எப்பவுமே போடுவீங்களா தோழி
ஆமா தோழி சாயானா நா தா தோழி ஸ்பெஷலிஸ்ட்டு இங்க வந்து டைமிங் கொஞ்சோ
உம்
நீங்க சாப்டப்போ நீங்க சாயா குடிக்கிற நேரோ நா சாப்ட்டே அவ்ளோ தா
ஓ அப்டி தோழி இனிமேல் நா வந்து ஈவினிங் ஒங் உங்க ரெசிபி நா ட்ரை பண்ணி பாக்றே தோழி
எது டவுட் இருந்துச்சுா நீங்ளு என்ன காண்டக்ட் பண்ணுங்க தோழி ந
ஓகே தோழி நாங்க எப்பவுமே காண்டெக்ட் பண்றோ வேற உங்களுக்கு சு ஸ்பெஷலா வேராதாவது சமைக்க தெரியுமா தோழி
ஆமா தோழி இது கோழி கால்ல இருந்து கொலாஜின் சூப் வைப்பே தோழி நா
அப்டியா தோழி
ஆமா தோழி ஃபுல்லா கொலாஜின் வந்து ஹெத் ஃபஸ்ட் கோழி கால வந்து நம்ம நல்லா அவுச்சுருனு தோழி அடுத் தண்ணி குக்கர்ல கொஞ்சமா மஞ்சத்து பொடி அதுக்கப்றோ ஒரு துண்டு பட்ட ஏலக்கா போட்டு நா நல்லா கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் போட்றனு தோழி நல்லா அந்த கோழிக்கால் வேவணு அப்டி வெந்து வந்து மேல ஃபுல்லா எண்ண படர்து இருக்கு தோழி
ஆஹ் கோழி கால்ல வந்து வெறும் முள்ளா தோழி இல்ல கறி ஓடவா
இல்ல தோழி வெறும் முள்ளுலதா கொலாஜின்
ஆஹ்
அத அப்டியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சர்னு தோழி ஃப்ரிட்ஜ்ல தூக் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க ஓபன் பண்ணி பாக்குபோது வந்து எப்டினா ஜெல்லி போலருக்கு தோழி அத நீங்க வந்து ஒரு ஸ் பூன் டெய்லியு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு கிளாஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்லா தோழி சூப் தா தோழி ஆனா கொலாஜின் சூப்
கட் கட்டியாரும்ல தோழி அது
ஆமாம் தோழி அப்றோ தண்ணியில போட்டு நீங்க கிண்டிற வேண்டியதா தோழி இல்லைன்னா
அப் அப்டி குடிக்கும்போது நல்லா இருக்குமா தோழி செல சூப்பெல்லா சுடச் சுட குடிச்சாதா நல்லா இருக்குனு சொல்லுவாங்க தோழி
அப்ப ஹாட் வாட்டர்ல குடிங்க தோழி வந்து கொலாஜின் வந்து நம்ம டேஸ்டு பாத்து நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்காது தோழி டேஸ்ட்டு பாக்காம குடிக்கணு தோழி ஆமா தோழி என்னல்லா நீங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்ல எல்லாருமே த தக்காளி போலா பல பலனு இருக்குனு தா சொல்லுவாங்க
அப்டியா தோழி நானு நெறைய கொலாஜின் டிரிங்க்ஸ்ல்லா பாத்திருக்கே எத் எல்லாரு ரெடி பண்ணி ஃபிரிட்ஜல வச்சுட்டு அடுத்த நாளு தண்ணில போட்டு குடிக்காங்க தோழி பட்டு ஃப்ரெஷ்ஷா குடிச்சாதா ரெசல்ட் கெடைக்குனு சொல்றாங்க
அது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தோழி இது கொலாஜின் வந்து ஃபஸ்ட் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணனு நாளைக்கு தா தோழி அது ரெ ரிலீவாய் வரு அப்றோத நம்மள அத யூஸ் பண்ணவே முடியு தோழி அதில சத்தலா ஊரி எறங்கி அதுக்கப்றோ அந்த கோழிக்கால் சாப்டக்கூடாது தோழி அது தூக் தூர போட்றணு தோழி நம்ம அத நீங்க வேற ஏதாச்சு ஆட் அந்த மாதிரி சாப்டவோ அந்த மாரியே குடுக்கலா தோழி
ஓ அப்பனா இனிமே இந்த கொலாஜன்ன ரெடி பண்ணி வச்சு இம்ரூம்மெண்ட் ஆகுறே தோழி ம் வேற ஆ பாடி குளோயிங் சின் மிஸ் ஸ்கின் குளோயிங்க்கு ஏதாது ரெசிபி இருக்கா
கு ரெசிபின்னு இல்ல தோழி நா சமையல் நிமித்தமா அதுக்கு பாடிக்கு சொல்ல மாட்டே தோழி நல்தமராதி ஐலம் தைலம் தெரியுமா தோழி நல்பமராதி தைலம் அது கூட ஏலாதீன்னு ஒரு தைலம் உண்டு தோழி
ஆ அதுல எந்தப் பிராண்ட் வாங்கணு தோழி ஏலாதீ தைலத்துல
அதுவே போதுந் தோழி
அப்டி ஏலாதீ தைலத்லையா
ஆமா தோழி ஆமா எல்லாமே நா கோட்டைக்கால்ல தான் தோழி யூஸ் பண்ணுனு நெனைச்சிருக்கே
அப்டியா தோழி நா வந்து நல்பறமதி தைலோ வந்து இங்க வாங்குனே தோழி நா வந்து கோட்டக்கால் கெடைக்குன்னு சொல்லி ஆயுர்வேதிக் கட உண்டுல தோழி இங்க நாகர்கோயில் சைடு அங்கருந்து வாங்குனே பாத்தா கோட்டக்கால் பிராண்ட் டு இல்ல தோழி வேற எதோ நாக அர்ஜுனா பிராண்ட்தா இருந்து
ஓகே தோழி நீங்க ஆன்லைன்ல போடுங்க தோழி ஆன்லைன்ல நூத்தம்பது ரூவாதா தோழி அது
ஆமா தோழி பாத்தே செரின்னு சொல்லிட்டு வேங்கிட்டே தோழி இப்ப அதுதா யூஸ் பண்ணீட்டுருக்கே எப்டி யூஸ் பண்ணணு டெய்லி யூஸ் பண்ணணுமா இல்ல வாரத்துல
இல்ல தோழி நீங்க வந்து அது வந்து எல்லோ கலர் ஸ்டேன்னு அடிக்கும்லா தோழி நீங்க வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க தோழி அதுக்கு மேல வேண்டா தோழி அது
அப்புடி எது இல்லயா அப்ப வீக்லி டூ த்ரீ டைம்ஸ் யூஸ்
இப்ப மண்டே யூஸ் பண்ணீங்கன்னா அப்பறோ வெனஸ்டே அதுக்கப் ப்றோ வந்து ஃப்ரைடே அதுக்கப்பறோ திரும்ப வந்து நம்ம சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாருக் கனால ஃபுல் மா பாடிக்கு வந்து ரெண்டு நாளுமே யூஸ் பண்ணிக்லா
ம் அதே போல எலாடி தைலமு கோட்டக்கால் பிராண்ட்ல ஆன்லைன்ல கெடைக்குமா தோழி நெறைய ஆன்லைன்ல ஃபேக் ப்ராடக்ட்ஸா இருக்குலா தோழி
அப்படில்லா இல்ல தோழி அது வந்து ஆயில் ஆயில் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து கேக்கலா தோழி வெப் வெப்சைட்லயுமே சேம் ரேட்தா தோழி இல்லேன்னா நம்ம மீஷோ அந்த மாரி ஆப்லயுமே பாக்கலாம் தோழி நால்லா ஆப்லதா இ பாத்தே
அப்டியா தோழி அப்ப எனக்கு வந்து சஜ்ஜஸ்ஸ லிங்க் அனுப்பி விடுவீங்களா தோழி லிங்க் அனுப்பி விடுவீங்களா?
இப்ப ஷேர் பண்றே தோழி லிங்க்
ம் நா வந்து இப்போதக்கி எல நல்பறமதி தைலோ யூஸ் பண்ணிருந்த கொஞ்சோ எல்லோ கலர்ல ஆயில் ஸ்டெய்ன் இருக்கு பட் சோப் போட்டு குளிச்சது பெறகு கோ அது அப்படியே அந்த ஸ்டெய்ன் பேயிருது தோழி
ஓகே என்ன மாதிரியான சிம்டம்ஸ்ல்லா உங்களுக்கு எதாச்சு சைட் எஃபெக்ட் மாதிரி காணிக்
சைடு் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எத் எதுவுமே காணிக்கல தோழி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பா நா இன்னு ஃபேஸ்க்குல்லா போடல தோழி.
ஏன் தோழி ஃபேஸ்க்கு அது ரொம்ப நல்லது தோழி அது மஞ்சள்ல்லா சேந்துருக்கு தோழி அதுல மஞ்சள் சந்தனம்
செட் ஆகுமான் தெரியலல்ல
மொத நாள் செட் ஆகாது தோழி பட் போ மொத நாள் நல்லா பிம்பிள்ஸ் வருந் தோழி நெறைய பிம்பிள்ஸ் வரு தோழி நம்மளால தாங்க முடியாது அதுக்கப்பறோ அப் ப்டியே ஒரு டென் டேஸ் ஃபிப்டின் டேஸ் போச்சின்னா நம்மளே செட் ஆயிருவோ தோழி அதுக்கு
அப்டியா தோழி நா இன்னு ஃபேஸ்க்கு போட்டே பாக்கல தோழி.
ஓகே ஓகே ஃபேஸ்க்கு போடொம்போ எல்லாதயு எடு தைலம் கூட சேத்து போடுங்க தோழி குங்குமாதி கெடச்சின்னா குங்குமாதி கூடயு சேத்து போடுங்க தோழி.
ம் ஓகே தோழி நா இப்போதைக்கி பாடிக்கு மட்டுதா யூஸ் பண்ணீட்டுருக்கே. பாடிக்கு யூஸ் பண்ணம்போ து கொஞ்சோ பரு லைட்டா மொளைச்சி வந்துச்சு அதுக்கற மைல்டாய்ட்டு தோழி.
ஓகே ஓகே தோழி ஆனா வந்து ஓஃப் ஃபேஸ்க்கு வந்து குங்குமாதி ஆயில் கொஞ்சோ எக்ஸ்பென்சிவ்தா தோழி ரெண்டையு கம்பேர் பண்ணம்போ
அப்படியா தோழி குங்குமாதி ஆயில் நல்ல ரெசல் தருமா தோழி.
கண்டிப்பா கண்டிப்பா இ இது வந்து கோம்மாதி ஆயில்தா பிரைட் ஒயிட் ஆக்கும் தோழி நம்ம ஃபேஸ
அப்படியா தோழி அப்ப அதோட லிங்க்கு அனுப்பீங்ளா?
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அனுப்றே தோழி. சரி தோழி நான் உங்கள்ட்ட வந்து மீண்டும் பேசுறேன் தோழி சரி தோழி நன்றி வண
உம் வணக்கம்